ஹலோ சொல்லுங்க தோழி வணக்கம் தோழி சொல்லுங்க
எப்படி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க
நான் நல்லா இருக்கே தோழி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நான் ஒர்க் போயிட்டு இருக்கே இப்போதைக்கு வீட்டு்ல இருக்கே அப்புறோ ஸ்கூல்ல கேம்ஸ் எல்லா பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்களா நெறைய கேம்ஸ் எல்லா ஸ்கூல் படிக்கிற டைம்ல உங்களுக்கு எந்த கேம் புடிக்கு ரொம்ப புடிச்ச கேம் எதுனா சொல்லுங்க அதுல அதுல உங்க அனுபவ சொல்லுங்க உங்களுக்கு எப்படிலா இருந்தது அந்த கேம்ஸ்ல என்னெல்லா என்னெல்லா அனுபவ மறக்க முடியாத ஒரு அனுபவ எல்லா இருக்கும்ல அதெல்லா
ஆ சொல்றே தோழி எனக்கு இந்த ரிங் தூக்கி போட்டு விளையாடுவாங்க இல்ல அது ரொம்ப
சூப்பரா இருக்கும்ல அது நா அந்த ரிங்கிலப்பா வந்து பீச்ல எல்லா வச்சிருப்பாங்க இல்லப்பா ஒரு ரிங்கு ரிங்குனவே எனக்கு அந்த ஞாபகோ வருது எல்லாமே தூக்கி தூக் கி போடுவோ பா ஏதுனா ஒன்னு தா பா விழும் செம்ம டென்சன் ஆவு ஒரு எட்டு ரிங்கா பத்து ரிங்கா கொடுப் இருப்பாங்க அதுல ஒரு ஆறு வெளியே விழு ஒரு நாலு நாலு உள்ள விழு அந்த உள்ள விழுறது சரியா விழாது ரெண்டு தா நல்ல கரெக்டா விழு
ஆமா அந்த மாதிரி தா நா வந்து ஸ்கூல்ல வந்து மத்த ஒயரமா தூக்கி போட்டு விளையாடுவோ அதுக்க நேம் கிளியரான ஞாபகோ இல்ல அந்த மாதிரி விளாடுவோ ஆமா ஆமா ஸ்கூல் டைம்ல அந்த மாத் நல்லா பிளே கிரௌண்ட் பெருசா இருக்கறனால அப்படி தூக்கி போட்டு வெளாடுவோ அதுக்கு போல அந்த முட்டு கீழ வந்து பால் அடிக்கிற போல ஒரு கேம் உண்டு அதுல எப்போவுமே நாந்தா ஃபஸ்ட் வருவே கொஞ்சொ ஹைட்டா வேற னா அப்படின்னா ஜம்ப் பண்ணிருவே எல்லாராலையுமே என்ன அவுட் ஆக்க முடியாது சீக்கிரமா
அப்படிங்களா
ஆமாமா ஓடுறது ரொம்ப வராது ஸ்பீடாட்ட ஓடி நம்ம சின்ன வயசுல ரொம்ப ஸ்பீடா ஓடுவே இப்போ வந்து அப்டி வளந்தனால ஷை ஷைன்னு சொல்லிட்டு ஓட்றதே இல்ல
எக்ஸ்ட்ரா கரி எக்ஸ்ட்ரா கரியர் லா எதுனா கத்துட்ருக்கீங்களா ஏதாவது எக்ஸ் ட்ரா எதாவது விளையாட்டு பரவால்லப்பா நெறைய பேர் சொல்றாங்க அது வந்து நீங்க சும்மா ஓனா போட்டுப்பீங்களா இல்ல வேற
இல்ல இல்ல நா வந்து வெளிய போட்டு விடுவே பிரைடு இந்த மாரி போட்டு குடுக்கவு போவே கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கே அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு போடுவே
இருக்க மாரியே அப்படி அப்படி அச்சசல் அப்படி
ஆ ஆமா ஆமா போட்ருவே இப்ப வந்து ஃபேஷியல் அந்த இது போ போட்டு ஃபஸ்ட்டு படிச்சுட்டு இருக்கே ஒரு ஆளுக்கு ஃபேஸ் வரயக்கூடியது அந்த மாதிரி
ஓகே ஓகே ஓகே ஓகே
செக் பண்ணி எடுக்கணு அப்டின்றதா உங்களுக்கு இந்த மாரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் டி டி ஸ் ஏதாச்சு இருக்கா
நா வந்து ஸ்டிச் பண்ணுவே பிளவுஸ் ஸ்டிச்லா பண்ணுவே இப்போ ஒர்க் தா இப்பதைக்கு வெளிய வெளியேதா தச்சு ஸ்டி ஸ்டிச் பண்ணி குடுத் துட்டுருந்தே இப்ப ஒர்க் போறதுனால இப்ப அத என்னால இன்வாலாக முடில பேக் பெயின் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு அதுல நா இன்வாலாக மாட்டேங்கறே செரி ஃபியூச்சர்ல பாத்துக்கலா இன்னும் கொஞ்சொ இருக்கு அது அப்புறோ பாத்துக்கலா கொஞ்ச நாள் வேலைக்கு போலான் சொல்லிட்டு முடிவு பண்ணிரு
செரி செரி செரி என்ன மாரி உள்ள ஒர்க்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக் கு
எனக்கு வந்து பிசினஸ் பண்ணுனு ஆச ஆனா அது கொஞ்ச பெரியா அப்பறமேட் பாத்துக்கலா பா
ஆமா கேபிட்டல் அமௌண்ட் கொஞ்ச அதிகமா போறபோது இருக்கு ஆமா
அப்புறோ உங்களுக்கு வேற என்ன விளையாட்டுகலொ புடிக்கு
எனக்கு வந்து வேற சொல்ல போனா இந்த மாரி பால் வச்சு விளையாடக்கூடிய கேம்ஸ் நல்லா புடிக்கும் எல்லாரு அந்த ஷெட்டில் நல்லா
இந்த சின்ன சின்ன பசங்க விளையாடுவாங்க தெரியுமா இந்த அதாவது இந்த லெமன் ஸ் பூலால அதல்லாம் ஆசையா இருக்கு லெமன் ஷ்பூல்ல்லா டியா அவ போகணு நல்லாருக்கு அது பாக்கறதுக்கே ஒரு ஆ ஒரு இதுர்லவா இருக்கு தெல்லா இருக்கு விழுந்துருமா விழுந்துருமா விழுந்துருமான்ற மாரி அந்த மியூசிக்கல் சாரு அத நல்லா இருக்கு இப்ப வரையு வைக்கிறாங்க பொங்கலு சில இடங்கள்ல எல்லா வைக்கிறாங்க க எங்க ஸ்டீட் எங்க ஸ்டீட்லயே வச்சிருந்தாங்க இப்போ ரொம்ப ரேரு ரொம்ப தெருவுல இருக்கவங்க ரொம்ப பண்ண மாட்றாங்க
ஆமாமா இங்க வந்து கயர் எடுப்பாங்கல்ல அந்த போட்டக்கு நெறையோ ஆமா ஆ ஆ அதல்லா பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம்னு வச் சப்பாங்க எப்பவுமே மோஸ்ட்லி கேர்ள்ஸ் தா வின் பண்ணுவாங்க
ஆமா ஹே சில எடத்துல பெரியே கயார வச் சரி நாங்க ப்ரீவியஸ் கம்பெனல்லா பெரிய பெரிய ரோக்கயர்ல அது ஜென்ஸு மொத்தமா அவங்களோட ஸ்டென்த்த போட்டு எறக்குவாங்க அவங்கதா ஜயப்பாங்கனா
சரி சரி ஆஹ் இங்க வந்து சின்ன சின்ன பசங்கனால கேர்ள்ஸ் வந்து வின் பண்ணுவாங்க
அப்புற காலேஜ் பெஸ்டிவல்லா எப்படிருக்கு உங்களுக்கு பெஸ்டிவல் டைம்
பெஸ்டிவல் டைம் ஆமா சூப் சூப்பரா இருக்கு டான்ஸ்
இல்ல நமக்கு புடிச்சா மாரி ட்ரெஸ் பண்ணிகிட்டு அஹ் ஒரு நாலு ரெண்ட்ஸோட சேந்து நாளைக்கு நா எப்டி வருவே நீ அப்படிவா இந்த டஸ் பொன்மணி அந்த ட்ரெஸ் போடு அதெல்லா ஷேர் பண்ணிப்பீங்க தானே
ஆமா ஆமா நாங்க வந்து சேம்மா தா மோஸ்ட்லி போ இந்த மாரி சொல்லிருவோ மொதனாளே ஆமா ஆமா இல்லன்னா ஒன் வீக் முன்னாடியே சேமா போயிருவோ கடைக்கு வாங்
போய் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அமக்கல்ல பண்ணிக்கிட்டு இருப்போ
ஆமா காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ண வரைக்கு என்ஜாய் பண்ணிருனு ஆமா ஆமா இனி நா மிஸ் பண்ணுவே அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இனி அடுத்த எப்ப மீட் பண்ணுவோனே தெரியாது
காலேஜ் லைப் உங்களுக்கு காலேஜ் லைப் புடிக்குமா ஸ்கூல் லைப் புடிக்குமா
எனக்கு ஸ்கூல் லைப் தா புடிச்சிருந்தது ஸ்கூல் தா அதிகமா நம்ம படிச்சுருக்கோ காலேஜ் த்ரீ இயர்ஸ் தான
ஆ நல்லா இருக்குல்ல ஸ்கூல் லைப்லா அப்ப தெரில ஆனா இப்போ நல்லா இருக்கு இப்ப நெனைக்க தோணுது இதெல்லா நெனைச்சு என்ன புண்ணியோ பிள்ளைங்க போம்போது எனக்கு அந்த ஞாபகோ வரு நம்ம எப்டிலா இருந்தோ அப்டின்னு சொல்ட்டு
ஆமா இப் அப்ல்லா அழுது அழுது போகனு டெய்லியு
இப்ப எ பசங்க ஜாலியா போறாங்க சும்மா அம்மா காம்படிஷன்க்கு நூறுவா குடுங்க அதுக்கு நூறுவா குடுங்க இதுக்கு நூறுவா குடுங்க காம்படிஷன் இது வாங்கணு அது வாங்கணு அப்ப தா எங்களுக்கு டென்ஷனாகு இவுங்க ஸ்கூல் தெறந்தாலு தெறந்தாங்க இனிமே ஒன்னொன்னா கேப்பாங்களேன்ட்டு
செரி செரி
ஃபென் எவ்ளோ பவுச்சுல ஃபுல்லா பென்னுப்பா ஒரு ரெண்டு பவுச் ஃபுல்லா பென்னுப்பா எவ்ளோ பென்னு வாங்கி குடுத்தாலு பத்தலன்னு சொல்றாங்க
நம்மளு அப்டிதா இருந்தோ பென்சி
ஏப்பா இல்லப்பா நா லா ஒரு பென்சில ரெண்டு ஒரு பென்சில ரெண்டு டா ஒடச்சு வச்சுப்ப பா நாலா ஏ புள்ளைங்களுக்கு இப்ப பஞ்சு பஞ்சா பென்சில் வாங்கி குடுத்தா கூட பத்தலன்ட்றாங்க மைக் பென்லயே நெறைய வெரைட்டி எல்லா சொல்றாங்க மை க்ரோ பென்னுன்றா என்னனமோ சொல்றாங்க அதுல எழுதுனா தா ஹேன்ட் அழகா வருன்றாங்க நா லா ரீஃபில் பென் தா வச்சு ஒப்பேத்துனே என்னனமோ சொல்றாங்க
நா லா ஒரு ஹீரோ பென் தா அந்த ஹீரோ பென் தா நா படிச்சு
நம்ம அப்பல்லா அந்த இங்க்கு பென் யூஸ் பண்ணுவோ தெரியுமா நீங்க யூஸ் பண்ணீங்களா எனக்கு தெரியாது எ காலத்துல எல்லாம் இங்கு ஊத்தி எழுதுவோ இல்ல
இங்க நானு இங்க்கு ஊத்தி தா அதுக்கப்புறோ தா
இப்ப எ பசங்க அந்த இங்க்கு ஊத்துற பெண்ணே பாக்க முடியல அவங்ககிட்ட ஃபுல்லா கேட்ரேஜ் பேனாதா
ஆ ஆ ஆ
நா கேப்பே என்னடி நாங்களா அந்த காலத்துல இங்க்கு ஊத்தற பெண் எழுதுனோ எ அதெல்லா யாருமா இப்ப வச்சுட்டு எழுதுறது டிரெஸ்ல்லா ஆயிடும் அதனால நா கேத்தரு கேப்பன் ஒண்ணு ஒண்ணுக்கு எக்ஸ்பிளைன் கேப்ப
சரி சரி கேட்ரிஜ் பண்ண நம்ப முடியாது ஒர்க்கா நா எக்ஸாம்ல போய் எழுதிட்டு இருந்த கேட்ரி தீந்துடுச்சு எக்ஸ்ட்ரா கேட்ரிட்ஐஂ வேர கொண்டு போகல ஆமா ஆமா ஆமா சீக்கிரமாவு தீந்து இங்கு ஊத்தினா ரொம்ப நேர போகும்
உம் உம்
உங்க ஸ்கூல் லைப் நீங்க என்ன கேம் விரும்பி விளாடுவீங்க
ஸ்கூல்ல நா கேமே ரொம்ப சேர மாட்டேன்ப்பா நா அப்பத்துலருந்து கொஞ்ச குண்டா இருப்பே அதனால ஓடணு ஒடியாரணு திரிடியம்ஸ் லா எனக்கு இன்ட்ரெஸ்டே கெடையாது இப்ப சொன்ன பாத்தீங்களா மியூசிகல் சேர்ரு லெமன்னு லெமன் ஸ்பூன்லா அதுலல்லா எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப இன்டரஸ்ட்டா இருக்கு அவ்வளோ பர்ஸ்ட்லந்து லாஸ்ட் முடியற வரைக்கு அவ்வளோ ஒரு இன்டரஸ்டா பாபே நா அத எல்லாருக்குமே அத நானே விளையா மாதிரி ஃபீல் பண்ணி பாப்பே எனக்கு இன்னுமே இன்னுமமே புடிக்கு அந்த ரெண்டு கேமுமே
நீங்க ஜாயின் பண்ணிதா உங்களுக்கு இப்ப ஒரு மெமரிஸா இருந்திருக்கும்லா அதுவுமே
ஆஹ் புரியல
பண்ணிருந்தா இப்ப உங்களுக்கு அத ஒரு அனுபவமா இருந்
நானு பண்ணிருக்கே கடை சி வரைக்கு வுளையாடி ஆ ரெண்டு பிரைஸ் குடுக் கடைசியில ஒரே ஒருத்தவங்க தா ஒரு பிரைஸ்ன்ட்டாங்க அதுலயே செம்ம டென்ஸன் ஆயிடுச்சு ரெண்டாவது ஆள் நானு எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க உக்கா அதுல இருந்து ஆனா புடிக்கு எனக்கு அந்த கேம் புடிக்கு இதனால புட்பால்லா சேந்திருக்காங்கள சரி எதுனாலு சேந்து சொல்லிறது விளாட்ல நா எது வேணாலு சேந்துக்ங்க ஆனா ப்ரைஸ் ஃபங்க சர்டிபியேட் கொண்டு வருவாங்க ஆல்மோஸ்ட் ஒரு வாட்டி ரெண்டு மூணு சர்டிபியேட் எட்டு வருவாங்க சரி முடிஞ்ச அளவு என்கரேஜ் பண்றது நல்லா படிக்குமா என்ன படிக்கப் உங்களுக்கு முடியுதோ படிங்கனுவ டிஸ்டர்ப் பண்ண மாட்ட உங்களுக் ஆசபட்டுதா படிக நேறது
ம்
நீங்க நல்லா படிக்க நெக்ஸ்ட் நெக்ஸ் ஸ்ட் நல்லா பண்ணுங்க அப்றோ எக்ஸ்ட்ரா நெறைய கத்துகுங்க
இந்த ஆரி ஒர்க்ஸ் இந்த மாரி லா எனக்கு கொஞ்சோ இன்ட்ரஸ்ட்
ஆரி வொர்க்கு அது நம்ம எல்லா ப்ராடெக்ட் டு நம்ம வாங்கினு போணுமாப்ப ஆரி வொர்க்கு நம்ம
படி இல்ல இல்ல நம்ம போனாலே அவுங்க தந்துருவாங்க நம்
ஆ அந்த திங்ஸ் நம்ம அந்த காசு குடுத்துட்டா அந்த அமொளண்ட் எத் ந்த மாறி அவுங்க குடுப்பாங் எல்லாமே எடைல ஒரு ஆஃபர் மாரி வந்துது குழு சொல்லுவாங்கல மகளிர் குழு சொல்வாங்கல்ல அதுல ஒரு நேரோ ஃப்ரீ கோர்ஸ் குடுப் போடுவாங்க கம்ப்யூட்டர் க்ளாஸு ஆரி வொர்க் க்ளாஸ்லா நா போறது இல்ல சரி ஒர்க்கு போறதுனால எனக்கு டைம் கிடைக்காதுன் சொல்லிட்டு அந்த க்ளாஸ்லா நா அட்டன் பண்ல ஆனா இப்போ ஃபீல் பண்ற அட்டன் பண்ணிருக்கலாமோ போய்ருக்கலாமோன் சொல்ட்டு நல்லா இருக்கு இப்ப எல்லாரு கேக்கறாங்க ஆரி வொர்க் தா
தச்சாலு அதுல ஆரி வொர்க் வச்சு கேக்கறாங்க தனி அதுக்கு நெறைய அமொளண்ட் ஆகுதுல்ல
அக்சுலா ஒரு ரிங்கு மாரி குட்த்து அது நல்லாருக்கு பாக்றதுக்கு
ஆமா ஆமா அது நெறைய ரூபா அது ஒரு ப்ரைட்டுகுள்ள ஒரு பிளவுஸ் வந்து பைவ் தௌசண்ட்லந்து டென் தௌசண்ட் வரைக்கு வாங்குறாங்க ஆரி வொர்க் போட்றது
ம் நல்லாருக்கு அது கலர் ஃபுல்லா பாக்கவு ஒ நல்லா ஏ அந்த காலத்துல எல்லா எங்க அதெல்லா
ஆமா இப்போ இப்ப ஆமா ஆமா இப்ப ஒண்ணு மாப்பிள்ளையோட போட்டோஸ் பேக்ல போட்டு நேம் எழுதி இந்த மாரெல்லா தக்க ஆரம்ச்ட்டாங்க எல்லாருமே
நல்லாருக்கு ஆனா
எங்க அம்மா தைப்பாங்க என்ட்ட ஆரி கேப்பாங்க எல்லாருமே எனக்கது தெரியாத அத தா நானு இன்னு படிக்கலா
தேர் மாரெல்லா போடுவாங்க பாருங்க பேக் க்ல பேக் கரவுன்ல தேர் மாரி சாமி மாரி நெறையா நல்லா இருக்கு அது டி வி ல் பாக்கும்போது நல்லா இருக்கு அதுல்லா
ஆமா ஆமா
பே இப்ப போடுறாங்க எங்க இதுக்கு மேல டைமிட்டெல்லா எனக்கு டைம் இல்ல அப்பயே கத்துர்ந்திருக்கணு கிட்டா
காமா
இப்ப உங்களுக்கு ஏஜ் இருக்காது அதனால நீங்க எல்லாமே வ
ஆமா ஆமா இனிதா படிக்கனு செரி தோழி நம்மளுடைய நேரம் முடிவடைந்தது
முடிவடைந்து விட்டது சரி மறுக்கால்ல பேசலா நன்றி தோழி ம்